ஹலோ ஹலோ ஆ என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதான்டி இருக்க நீ என்ன பண்ற
நா சும்மாதா இருக்கே படுத்துட்டு இருக்கே
அப்டியா சாப்ட்டியா
சாப்ட்ட சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு என்ன சாப்ட்ட
நானா சாரி தோசை சாம்பார் நீ
ம் தோச சாம்பாரா நா என்னம்மோ சாப்ட்டே என்ன சாப்ட்டேன்னு தெரியல ஆ ஓகே ஞாபகம் வந்துச்சு ஆ பாவக்கா கொழம்பு சாப்ட்ட
பாவக்கா கசக்காதா புடிக்குமா
எனக்கு புடிக்கே புடிக்காது எங்க அம்மா தா மொதல்ல எதுவுமே செய்ல போலருக்கு எங்க அம்மா அதனால வந் து செரி பாவக்கா தா இருக்கு சாப்டு சேரி தோசையாச்சு ஊத்தி தாம்மான்ன ஆ தோசல்லா தோச ஊத்தி குடுத்தாலு அதா சாப்புட்ணுச்சா சக்கர வச்சு தர சொன்ன சக்கரலா கெடையாடி இதா சாப் புட்னு அப்டின் சொல்லி சொல்ட்டாங்க சேரி என்ன பண்றதுன்னு தெரியாம பாவக்கா கொழம்பே சாப்ட்டுட்டு அப்புற ஒரு ஆ முட்ட போட்டு குடுத்தாங்க ச அப்டியே அத காம்பினேஷனா வச்சாச்சு சாப் அ கசக்குது என்ன பண்றது ஒண்ணு பண்ண முடியாதுல்ல சாப்ட்டுதா ஆகணு சாப்ட்டாச்சி இல்லன்னா அடிப்பின்னி எடுத்துருவாங்க எங்க அம்மா
பரவால்ல ஆனா உங்க அம்மா இவ்ளோ டெரரா டெரரா இருக்காங்க உங்க அம்மா
டெரரா சாப்பாடு விஷ்யோ ரொம்ப டெரரு எங்க அம்மா மத்த விஷ்யத்துல வரைக்கு சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க
சி சொல்லு
எங்க அம்மாலா எனக்கு புடிக்கலனா அப்புடி இல்ல நா சொல்றதுதா வேணா எனக்கு வேணான்னா வேணா ஏ எல்லாமே மோஸ்ட்டா சாப்ட்டுருவே எதுவுமே வந்து இது எனக்கு வேணா இத சாப்ட மாட்டே அந்த மாரிலா நா சொன்னதே கெடையாது இந்த பாவக்கா விஷயோ எனக்கு புடிக்காது வேணா வேணா அவ்ளதா செய்ய மாட்டாங்க மோஸ்ட் டா எங்க வீட்ல எங்க அப்பா மட்டு செய்வாரு எதுக்கு செய்றாருன்னு அவருக்கு தெரியாது ஆனா அத வந்துட்டு அப்டியே ரசிச்சி ரசி ச்சி அமிர்தோ மாரி சாப்டுவாரு ஒரு பாவக்கா ஃபுல்லா அவரே சாப்டட்டுனு வுட்டுருவோ ஆனா
ஏ எங்க அம்மா அப்டி சொல்றாங்கன்னா அ அவுங்க அவுங்களோட காலத்துல வந்து அதா சாப்ட்டாங்க சோ அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க ஓக்கேவா
ஓக்கே
அதனால வந்து இப்போ நானு எல்லா எல்லாமே சாப்ட்டாதான நானு வந்து வேல செய்ய முடியு ஆ எல்லாமே அதாவது பிற்காலத்துக்கு அது உதவுன்ற மாரி சொல்றாங்க புரியுதா அதனால சா அதனால வந்து இத சாப்டக் கூடாது அத சாப்டக் கூடாது இது எல்லாமே ஏத்துக்கிட்டாதா இப்போ நீ இப்ப கூட சொல்லீ என்னா சொன்னாங்கன்னா இது சாப்ட்டு இது சாப்ட்டாதா புண்ணுல்லா ஆறு அப்டின்ற மாரி சொல்றாங்க சோ அதனால வந்து என்னான்னா நீ யா ஒரு கண்டிஷன் ஏ வைக்கிறாங்கன்னா இ ஏ என்னோட நலனுக்காகதா இப்ப அதனால வந்து ஓகேன்ற மாரி சாப்ட்டுர்றே இல்லன்னா ரொம்ப கஷ்டோ ஆ சாப்ட மாட்டே அது வேற விஷ்யோ விட்டுருவாங்கதா ஏ ஏ நா வந்து எப்போ அதா இப்ப கொழம்பு எதுவுமே இல்லாத ஒரு பச்சத்துலதா சாப்ட சொல்லுவாங்க ரொம்ப வழுக்கட்டாயமாலா ரொம்பல்லா குடுக்க மாட்டாங்க கொஞ்சமாச்சு அட்லீஸ் எடுத்துக்கோ அப்டின்ற மாரி சொல்றாங்க வேற ஒண்ணு இல்ல
ஓக்கே ஓக்கே ரொம்ப ஹேர் ஃபாலா இருக்கு ரொம்ப எப்டி சொல்றது ஹேர் மெலீஸா இருக்கு இந்த மாரி ஹேர் க்ரோத்துக் ஏதோ ஒண்ணு பண்றாங்கல்ல இந்த சல் நெறைய பார்லர்ஸ்லல்லா இது ஹேர் ஏதோ எக்ஸ்டென்ஷன் சொல்ட்டு தக்கிறாங்களே மண்டைக்குள்ள அத பத்தி உங்களுக்கு தெரிமா
எது அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லா வைக்கிறாங்கல்ல அந்த மாரியா
ஆ எக்ஸ்ட்ரா ஹேர் ஆ அதுதா அதுதா
அந்த மாரி நா வந்து ஆ இது ஏ அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவரு அதா பண்ணிருக்காரு
ஓகே எக்ஸ்ட்ரா ஹேர் ஆ
அந்த மாரிதா பண்ணிருக்காரு ஆ அது வந்து அது வந்து நட்டுனு சிந்த மாரிய சொல்துரு நட்டு வைப்பாங்கள
ஆம்மா
அந்த மாரி வச்சிர்க்காங்க அது வந்து எப்டின்னா ஆன் அ மொட்ட அடிச்சாலுமே அது வந்து நார்ம லா கார் பாக்குமா
அது எப்டி மொட்ட அடிச் ஹேர் குரோத் ஆவு
தெரில அந்த மாரிதா வந்து ஏ அக்கா சொன்னா ஆனா அவரு சொல்ல மாட்டேங்கறாரு சொட்டல்ல அவரு
ஓக்கே புரியுது ஆ ஆ ஆ
அவருக்கு சொட்டனா அப்டி சொல்லுதா ஃப்ரெண்ட்ல மட்டு சொட்டருக்குல்ல அப்பாவோட ச இது வருல்ல அந்த மாரி ஃப்ரெண்ட்ல மட்டு இருக்கும்போல் இருக்கடுக்கா ஆர் ஃப்ரெண்ட்ல இல்லாதனாதா அங்கயு எல்லா ஃப்ரெண்ட்டூ சுத்தமா இருக்காதுலா கடையாது கொஞ்சோ இரு க்கூ கொஞ்சொ இருக்காது அவருக்கு அந்த மாரி ஆ ஒ சில எட்த்துல மட்டு ஏதோ இல்லாத மாரி இருக்குல அந்த எடத்துலலா வெச்சருக்கார் போல இருக்கு அது ஏ அக்கா சொன்னா ஆ மேபி தெரிஞ்சா சொல்ற அவட்ட கேட்டு வேணா சொல்றே உங்ககிட்ட ன்ன என்ன கத அப்டி சொல்ட்ட ஆனா அந்த ஹேர் வந்து எக்ஸ்ட்டா வக்றாங்கல்ல அது பத்தி என தெரியாது ஆனா இது வந்து எப்டி சொல்றது வேர்ல இந்து வெக்கறாங்க
அந்த ரூட்லந்து அ புரியிது புரியிது
அப்டி நட்டு வச்ச மாரி அது வந்து நம்ம கட் பண்ணாலோ வடருன்ற மாரி
தெரிதா இல்ல அப்டி ஒரு பண்ணிட்டுருக்காங்க இந்த ஐடியா இப்ப ஒரு ஒரு பா ஒரு ரீல்ல கூட வத்துருக்கே ஒரு சலூன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆய்ட்டு இருக்கு வயிசு கொறைக்கிற வயிசு கொறைக்ற சொல்லிட்டு அப்போ ஹேர் கட் ஹேர் கலருக்கு வயிசு கொறைக்கறது அது தா அவுங்க ஸ்ட்ராங்கா பேசும்போது அப்போ ஹேர் இல்லாத வரவங்களுக்கு அது எப்டி அப்டின்னு தோனுச்சு
அதா எனக்கூ தெரியல நம்ம போய் பா நம்மல்து சொட்டையானதுக்கப்பறந்தா போய் பாக்க முடியு நெனைக்கிற
ஐயயோ சொட்டயானா கூட நா போய் பாக்க மாட்ட ஏனா அதுல வந்து நறிய எப்டி சொல்றது யம் நறைய சைட் எஃபெக்ட்டுருக்கு
ஆமா புண்ணாயிடோன்ற மாரிலா நறைய பேர் ரீல்ஸ்ல்லா போட்ருந்தாங்க பாத்த நானு
நறைய
ரப் அப்பறோ ரத்தக் கூட வரூ ரத்தக் கூட வரூ அப்டி சொன்னாங்க
ஆமா எ எல்லாமே அது ஆர்ட்டிஃபிஷியல்ல நம்ம ஒடம்ப தாண்டி ஒரு விஷ்யோ நம்மக்குள்ள செலு த்தும் போது அது எல்லாமே எ சைட் எஃப் கண்டிப்பா ஆகோ அன்னாலதா இப்ப இயற்கையான வளந்த சில பொருளு
இப்ப இல்லனாலு பிற்காலத்துல வந்து அத வந்து நம்மளுக்கு இதுவாக்கோன்ற மாரி தா நெனைக்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லா இருக்கோ ஆனா ஒரு பிற்காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து அது வ ந்து எஃபெக்ட் ஆகுல்ல
புரியிது
இனிமேதா இன்மேட்டு தா
அதுதா என்ன சொல்றன்னா இப்ப இயற்கையாவே வ நா வந்து சொல்ல உளுந்து சாப்புற சொல்லி சொன்னல அந்த உளுந்து சாப்புற பொருளே வந்து இயற்க தா ஆனா வந்து அந்த செய்மொறய நா மாத்தி சாப்ட்டன்னா அது எனக் சைட் எஃபெக்ட் ஆகுது அப்ப இதெல்லா வந்து ரொம்ப அன்னீர் அதா சொல்லுவாங்கள செயற் கையா அ அது அப்ப அதுல்லா என்னா கோ சைட் எஃபெக்ட் ஆகோ பிரச்சன வரோ எதுக்கு சும்மா யோசிச்சிட்டு இருந்தே இத மாரி பண்லாமா அப்டின்னு
முடி கொட்டுதுன்னா அதுக்கு நா ஒரு ஒரு சொல்யூஷன் தரே யூடியூப்ல வந்து ஒருத்தங்க இருக்காங்க ஜகேஷ் ஜெகேஷினி மேம்ன்னு சொல்ட்டு அதுதா உங்ககிட்ட சொன்ன நெனக்கிற எனக்கு என்னன்னா ல்ல மறந்து போச்சி அவுங் கிட்ட அவுங்க வந்து சொல்லுவாங்க இந்த சீசனு வந்து அதாவது இப்ப வந்து வெயில் சீசன் வெயில் சீசனுக்கு ஏத்த மாரி அவுங்க சொல்வாங்க இப்ப வந்து அ ஆலவேரா ஜல்லு வெந்தயோ அ சின்ன பூண்டு இதெல்லா வந்து குளிர்ச்சியான பொருள் தெரியுமா
தெ அ தெரியு
அப்ப அது குளிச்சியான பொருள்லா எப்ப போடுவாங்க
வெயில் காலத்துல குளிர் டைம்ல போட்டா ரொம்ப கோல்டு ஆயிடு
அ அதனால அதெல்லா வந்து இதுல்லா இது இப்டி போட்டா இந்த அதாவது இந்த சீசனுக்கு இது போடனு அந்த மாரி சொல்லுவாங்க அதுக்கப்றோ வந்து குளிர் காலத்துக் வந் து வேற ஒன்னு சொல்வாங்க சோ சீசன் சீசன் சொல்லும் போது நமக்கு சளியோ புடிக்காது ஹேர் பேக்கும் போட்ட மாரி இருக்கு இப்போ நம்ம அதயே தூக்கி குளிர்காலத்துக்கு போட்ட நம்ம செட்டாகவு ஆகாது நம்ம போடவு மாட்டோ ஜோரோ வந்துறு
ஆமா ஆமா
அப்பறோ ஏன்டா அது போட்டன்ற மாரி ஃபீல் பண்ணுவோ அதனால அதுக்கேத்த மாரி அவுங்க சொல் லுவாங்க அக்காகு ஆச்சு நல்லாதா இருந்துச்சு எங்க அக்காகு இது நல்லா வழுச்சு அதனாலதா நா ஒங்கள பண்ணு பண்ணு பண்ணுனு சொல்றே நீங்க தா பண்ணவே மாட்றீங்க
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா நா ஒரு சோம்பேறி
சோம்பேறி
ஒங்க அக்கா அதோட ஷாம்பூ ஹேர் ஆயில் போட்டாங்க தான
ஆமா நா கூட யூஸ் பண்ணதா ஆனா எனக்கு தெரில நா வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட் ரெண்டு பேருமே வந்து அது கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுனா அது கரெக்டா இருக்கு நாங்க அந்த மாரி பண்ண மாட்டறோல்ல அதனாலதா வந்து அது ஒழுங்கா இருக்க மாட்டேது ஆனா
இப்போ அந்த ப்ரைஸ் எவ்ளோ இருக்கு ஹேர் ஆயில்
தெரில நா இது வரைக்கு அவட்ட கேட்டதே கெடயாது அவதா ஆர்டர் பண்ணி ஆ ஆயில் கூட இப்ப கூட இருக்கு எ எங்க வீட்ல இருக்கு
ஓகே சேரி
ஆமா அது கூட நம்ம யூஸ் பண்லாந்தா நம்ம தா யூஸ் பண்ண மாட்ரோ
எ ஒரு வேணுனா அத வாங்கலா ஆனா என்ன பண்றது அது வாங்கணு கரெக்டா வாங்கி யூஸ் பண்ணனு ப்ராப்பரா நீங்க சொன்ன மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா
ஆமா அது பண்ணிரலா ஆனா வேஸ்ட்டு என்ன பொருத்த வரைக்கு ஃபுட்டு சரி அ ஒரு சாப்பாடு புரோட்டீன் பழோ காய்கறி தண்ணி இந்த மூனு விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணுனு அதுக்கப்பறோ இதுல இதுல கூட சுகர் கட் பண்ண கண்டிப்பா பண்ணனு சக்கர கட் பண்ணனு அதுக்கப்புறோ வந்து அ இது மட்டு இல்லனா இ வந்து இன்டெக்கா எடுத்துக்கிட்டு தலையில நம்ம போறத போட்டதா வந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணாதா எல்லாமே கரெக்டா நடக்கும் நம்ம எல்லா கொறையா பண்ணா அது அதுவூ அறைகொறதான்
இதுக்கப்புறோ பாஸ்ட் ஃபுட்டு வந்து நா ஒழிக்கிறே பாக்குறீங்க பாருங்க
வாய்பே கெடையாது ஃபஸ்ட்டு நீ உள் ந்து சாப்பிடாம இருக்கியா
ம் ஹூம் அது கொஞ்சொ ஃபர்ஸ்ட்டோட இப்ப கொஞ்சோ கம்மி பண்ணிருக்கே
வீட்ல பண்ணி சாப்ட்டா பாஸ்ட் ஃபுட் இல்ல
ஆ இல்ல
என்னங்க பேஸ்றீங்க ம்
இன்னிக்கு கூடங்க ஒரு கத ஏ ஃப்ரெண்ட் டு வந்து பர்கர் வாங்கி குடுத்தா அதுல நா சீஸ் வேணா சொன்னே ஆமா ஆ சேரிங்க சேரிங்க இருங்க நா கால் பண்றே வெக்கிறே
ஓகே ஓகே பாய் பாய் ஆ சொரி ஓக்கே